தே உனக்கு இங்க ட இங்க டவரே கெடைக்க மாட்டிக்குது
இல்ல கடைக்கிது கிளியராதா கேக்குது நீங் பேசுறது
கால வந்தொன்னே அட்டன் பண்ணிட்ட ஆனா அது இப் இப்பதா இப்பதா ஹாலோ சொல்லும் போதா அது உனக் கணைக்டே ஆயிருக்கு
ஆமா எனக்கு ரொம்ப நேரமா கணைக்ட் ஒர்க்கிங்லதா இருந்துச்சு
உனக்கு ரிங் எல்லா போகுதா
அய்யே இல்ல ஆனா ரிங்கிங்னு காட்டு
ஆ
ரிங்கிங்ன்னு காட்டு ஆனா வந்துட் ட்டு சவுண்டுல்லா வராது
ஆஹா
உங்களுக்கு நீங்க எவ்ளோ டாஸ்க் இருக்கங்க முடுச்சிங்க
நானா தெரியல
இத் அந்த அக் அக்கா இருக்கலக்கா அந்த அக்கா எங்கயோ போயிட்டாங்க இது தெருஞ்சுருந்தாலு ஃபஸ்ட் அ நீங்க போம் போது அன்சியக்கா இருந்தாங்களா
க்கு எ ஆஹா நா ஃபோன் பண்ணிதா சொ ஆ இருந்தாங்களே உள்ள டிவிலா ஓடிட்தா இருந்துச்சு
நா கீழ வர ஆலே காண் பெல்லு அடுச்சுட்டே இருக்கு பைத்திய மாட்ட நானு அப்புறோ யார் யாருமே வர்ல அதுக்கப்புறோ அந்த அக்கா கூப்டா ஆ சாவி ஜன்னல் ஓப்பன் பண்ணி உள்ள போட்டுர்றான்னு இது தெருஞ்சா ஃபஸ்டே கெளம்பிப்ப ஒரு ஆரேம் முக்கால் அந்த மாரி நா அந்த அக்கா இருக்
நீக் இருப்பாங்க இருந்திருப்பாங்க மேல இருந்திருப்பாங்கால இருக்கு படுத்
அய்ய இல்ல பெல்லல்லா அடுச் ச்ச
ம் ஃபோன் பண்ணப்ப என்ன சொன்னாங்க
ஜனம் தொர்ந்து உள்ள போட்டுருடான்னாங்க
ம் ம்
இப்ப எங்கியே போய்ட் ட்டாங்கன்னு நெனைக்கிறே
ஆ ஆ
அந்த ஐஸ்கிரீம் அப்பிடியே உருகி போயிருச்சுக்கா
நா தா சொன்னேல்ல அந்த கேக்கு உங்க அக்கா ஏ இப்பிடி ஆர்டர் பண்ணாங்கன்னே எனக்கு புரியல
எங்கி றா
அ புரியல்லே ஆ கேக்குது
எங்கிரு சொல்றா உனக்கு தெரியாத நீங்கதா சொல்ல வேண்டியதான ஃப்ரீஸ் ஃப்ரீசர்ல கொண்டு போய் வைக்கறதாம்மா அக்கா
நா ம்
நா வேலைக் போறனா இல்ல எங்க போறன்னு இவ நெனச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெர்ல அவ வந்து நீ சொல்ல வேண்டிதான ஃப்ரீஸர் இல்லன் சொல்ல வேண்டி தான எனக்கு என்ன தெரியு கேக்றாளே
நம்ம வேல செய்ற
இது என்ன ஐட்டி கம்பெனியா குட்டி குட்டி ஃப்ரிஸர் இருக்கறதுக்கு அப்புறோ சொல்ல உன்னொரு பைய சொல்ட்டா நா வந்துட்டு வே கால் பேசுபோது சொன்ன ஃபிரீஸர் இருக்கணு கேட்டே ஆ நீ மண்டைய மண்டைய ஆட்டி ஆ இருக்
அதா
கேட்டா அப்பிடி ஒண்ணு இல் நா பேசிட்டே இல்ல அந்த மாரி ஒண்ணு
நீயாது சாப்ட்டுருக்லா அத அங்கயே ஒகாந்து
ஐய்ய சாவடிச்சிருப்ப என்ன வந்து
என்ன அது சாப்டாங்ளா
ஐய்யா அவ வன் நாளைக் எங் மச்சா வருவாருங்க்கா அது அந்த ஜெப்டா அங்க மட்டு தான வருது அது அதுனால வ ந்துட்டு அவ அத போட்டுவிட்டா நூத்திஇருவதுருவா தா எரநூறுவாட ஐஸ்கிரீமு
இப்ப எப்டியாச்சு அத சாப்டாங்களா இல்ல ஃப்ரீஸர்ல வச்சிருக்கீங்ளா?
கங்க நா பாக்கவேல்ல நாளைக்கு மச்சா வருவாராமா மூணு பேரு ஃபேமிலியா சேந்து வெட்டுவாங்ளாமா
அதா ஏ நாங்க ஒரு தடவ ஐஸ்கிரீம் ஃபுல் கேக் வாங்கிருந்தோ ஆஃப் கே ஜி யோடது
ஐஸ்கிரீம் கேக்கா?
ஆமா ரெட் வெல்வெட்டு ஆ சி ரெட் வெல்வெட் டுங்குற பாரு ஐயோ அந்த வய்லட் கலர்ல இருக்குமே அது என்ன
ப்ளூபெரியா பிளாக் கரண்ட் அ
பிளாக் கரண்ட்டில்ல அனா இவுங்க வந்து பிளாக் கரண்ட்டு ப்ளூபெரி தா ஆமாவது ஆனா அது ப்ளூபெரி அத வாங்கிட்டு வன் ட்டு அது ஃபுல்லா ஐஸ்கிரீமு அப்போ அந் எங்க குட்டி பாப்பாக்கு தா ப டேக்கி அப் ப எதோ வீட்ல எதோ ப்ரச்சன சொல்லி ட்டு வாங்கிட்டு வந்த கேக்கே மறந்து எதோ பேசிட்டு அப்டியே விட்டுட்டாங்க
அப்றொ
போய் எடுத்தா அது அப்டீ கூழ் மாரி ஐஸ்கிரீம் மெல்டான எப்டிரு க்கு அந்த மாரி பாவந்த கொழந்த அத வெட்டவே முடில அத அப்டியே ஸ்பூன் வச்சு எல்லாரு உக்காந்து சாப்புட்ருந்தோ
அய்யயோ எவ்ளொ ஹாஃப் கே ஜி யா
கீரிம் கேக் ஃபுல்லாவே இப்பிடிதா எப்டி மெல்ட்டாயி அது வாங்கிட்டு வந்தோனே வெட்டி சாப்ட்றனு
ஃப்ரிட்ஜில வக்கலயா
ஃபிரிட்ஜில வ ச்சா ஃப்ரீசர்ல வக்கல ஃப்ரிட்ஜுக்குள்ளதா இருந்து ச்சு ஆ ஒ நாங்க இன்னொரு சாக்லேட் ஐஸ்கிரீம வாங்கி அதே மாரி ஃப்ரீசர்குள்ள வச்சு அது அப்டியே ரொம்ப கல்லு மாதிரி ஆயி ச்சு அது வெட்டவே முடில அதுல குடுத்த கத்தில ‌வெ ட்டவே முடில அப்றொ நாங்க காய் வை‌க் வெட் ற கத்தில கொண்டு வந்து அறு த்து இந்த ஐஸ் க்ரீம் கேக்ல செரிய தொல்லையாக்கு
ஆனா ரொம்பஇருக்கு வாய்ல வச்சோனே கரஞ்சிரு அப்புடியே
கேக்கு நா அப்பவு நெனச்சே இவுங்க எப்டி இத ஆட்ரு பண்ணாங்க எப்டி சாப்
அவளுக்கு மூளையே இல்ல இதுல என்ன சொல்லுவா பைத்தியொ பைத்தியோன்ட்டு அவளுக்கு தெரியு ஐஸ் கிரீம் எப்பிடி ஆட்ரு போட்றது அங்க உளு உருகு ஒன்னு மண்டை கேறா ஏனா‌ இங்க ஜெப்டோ வராதுல்ல நாளைக்கு நா வரமாட்ட அங்க
ஆ இது ஏ அது ஃபஸ் ட்டு அந்த லொக்கேஷன் பாரு எனக்கு இங்க நல்லா வந்துச்சுனா நானு எதாவ்து வாங்கலானா ஒன்னுத்துக்கு ஆக மாட்டிக்கிது
எங்கன்னு ஆமா இங்க இங்க உங்ளுக் காச்சு அங்க இங்க மெயின் கரும்பு கடைலே வர மாட்டெக்கிது
மாட்டெ
இந்த மாரி தோத்தனூரு மாரி லக்ஸுரி ஏரியாதா வரும் போல
அந்தக்கா ஓடது எப் இந்தக்காவோட அட்ரஸ்க்கு எங்க போட்டாலு வந்துரு தெரிமா அந்த கே சி பெட் ஷாப் இருக்குல்ல அது வன்ட்டு பிராண்டுதா ன அதுனால அந்த அந்த பெட் ஷாப் போட்டாலே போது லொக்கேஷன் ஃபுல்லா வந்துருது
ஆ
கே சி பெட் ஷாப்புன் அடுச்சாலே அந்தக்காக்லா செம்ம இது எ
எல்லாமே அந்த அக்காக்கு ஒர்க் ஆகு எல்லா ஆப்பிலயு
அந்த அக் அட்ரஸ் தா உங்கள மாதிரி இருக்கு
அது மெயின் ரோட்ல தான அப்டியே போற வழில குடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாரி தா வச்சிருக்காங்கன்னு நெனக்குறே எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கணும்னு சொல்லி
பட்டுக்குள்ளெல்லா போயி தேடி அலஞ்சு கண்டுபிடி அது மாரி
நா பத்து நிமிஷத்தல்லா டெலிவரி பண்றது தான இந்த செப் கப்லிங் கிட்டல்லா ஆனா நாங்களே இப்ப போட்டது எங்கேயோ வாக்கு காட்ட அந்த நம்ம சாய்நகர் ரெயின் நகர் இருக்கு குல அங்க சாய் நகர்னு போட்டாங்க கட் அங்க இததா காட்டு எங்களோடது
அது ஆனா அதுக்குதா அந்த கெட் ஸ்டோர் கேசி பெட் ஷாப்ன்னு போட்டாலே அ எப்டி சொல்றது அதுக்கு அது கரெக்டா அங்க வந்துருவாங்க எனக்கு அங்க நின்னுதா கால் பண்ணுவாங்க
ஆ ஆ அதே மாரி இன்னைக்கு வந்துட்டு அந்த அக்கா ஆப்போசிட்ல நின்னுட்டாங்க அதுக்கப்றோ அந்த அக்கா எறங்கி வந்துட்டு குடுத்துட்டு போச்சு அதுக்குள்ள அந்த அண்ண வந்துட்டு எங்க தெ அந்த அண்ண கட்னா வாங்கிட்டுதா அந்த அண்ண வந்தாங்க இப்போ இப்டி பாத்து என்னதுன்னு கே அப்பா அக்கா ஓடதுனா அப்டின்னு சொன்னே அந்தன்னே என்னன்னு நெனச்சுட்டாங்க அன்சிய அக்கா ஓடதுன்னு நெனச்சுட்டாங்க அப்போ நா மேல ள்ள ஏறே மேல ல்லைய அப்டின்னு கேட்டாங்க ஆ போடா சொன்ன நானு நா என்னச்சுன்னா ந என்ன கேட் க்கறாங்கன்னு நெனச்சே
உம்
அந்தன்ன இப்டி மேல ஏற போம்போது சரி கதவ திறந்துபக்கலாம்னு கதவ தொறந்துச்சுப்போ அப்ப நா கேட்டே அன்சியா அக்காவயானா கேக்குறீங்க அப்டின்னு கேட்டே அப்போ ஆ ஆமா அன்ஷியாக்க வருது அப்டி இல்ல இல்ல இது எங்க அக்கா ஆர்டர் பண்ணது அப்டி ஓ செரி செரி ஐஸ்கிரீம் யாரோடது அப்டின்னு கேட்டாங்க அப்போ இது எங்க அக்கா ஆர்டர் பண்ணதுங்னா அப்டின்னு சொ அப்ப சேரி சேரி
ஆ ஆ ஹ
இப்ப வேற ஆ எனக்கு ஒரு ஒரு வியோடா இரு அது இல்ல நா ஐஸ்க்கீரிம் கண்டேப்பிடி
ஆ இப்போ ஆத்துட்டு
நானாயிந்தா கண்டுபுச்சிருக்க மாட்டே இந்த டப்பால எல்லா யாரும் ஐஸ்கிரீம் தர மாட்டாங்கல்ல
ஆ நானு பாத்துட்டு நீ சொன்னப்பறந்தான் ஐஸ்கிரீமுன் நென்
நா என்ன நினைச்சன்னா ஐ உங்க அக்கா இருக் க அங்க இந்துங்க ஐஸ்கிரீம் ஆடரு போடவோன் அப்டின்னு நெனைச்சு அது கண்டிப்பா ஐஸ் கீரிமா இருக்காதுன் நெனச்சேன்
அ அது எப்படியாச்சுன்னு தெர்ல அது ஒரு மாரி அப்டி உருகிருச்சுன்னா அ கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்டின் சொல்லிட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு புடிச்ச சாமி பேசிடீங்ளா
என்னது
காலு
இல்ல நா வந்துட்டு நீ லூசு பையன் ஏ அத்த பையன் கூட அவங்க கூடதா கூப்புட்டா அவனுக்கு கரக்டா முணு நியூஸ் வாலிச்சு கட்டாயிருது ரெண்டு காலு மூணு நிமிஷம் கழிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு கட் ஆயிடுது அவே
மூணுல பேசிட்டு சிக்வன்சீல போய் அது நம்மளுக்கு கம்மியா தா கெடைக்கிது காசு
ஹ அவன் நா சொன்னே டேய் மூணு நிமிஷத்துக்கு கட் ஆயிருது இருந்தானா அவன் எப்டி என்ன அது என்ன மூணு நிமிஷத்து கழிச்சு கரக்டா கட்பணறது இரு நா இப்ப கூப்புடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கால் மட்டும் கூப்புட்டா அது மட்டும் பேஸ்னோ அன்னைக்கி டுவெல்வ மினிட்ஸ் அது பின்ன நா நா வ வீட்டுக்கு வந்து உள்ள கூட போகாம அப்புடியே உக்காந்து பேசிட்டு இருந்தேனா அப்பின்னா நானு நா உள்ள நா போறண்டா அப்புறமா கூப்புடு அப்டின் சொன்னேஸ் இருன் சொல்லி வச்சுடேன்
ஆ நீங்க இப்ப வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க
ம்
வ உங்க வீடு குள்ள சுத்தமா டவர் கெடைக்காத இது க்க
கெடைக்காது சோ அதனாலதா நார்மல் ஃபோன் கெடைக்கு
ஆ
இது இதுக்கு கொஞ்சோ ஆ இது கொஞ்ச எக்ஸ் ட்ராவா சிக்னல் தேவைப்படுது இது கொஞ்சொ ரொம்ப மக்கர் பண்ணிட்டே இருக்கு
க
நல்லா சிக்னல் கெடை க்குறவங்களுக்கே இதுல கொஞ்சோ பிரேக் ஆகுதுன்னுதா சொல்றாங்க.
அப்டியா அப்ப டவர் இல்லாத வீட்ல எல்லா யோ
ஆ யேன் அக்காளு யக் காவு அப்படிதா பேசிட்டே அவ கிச்சனுக்குள்ள போனானா அவளுக்கு அங்க கெடைக்காது
ஓஹோ
அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு எடத்துக்கு அதனால எனக்கு வீட்டு க்குள்ள கெடைக்கு நாளைக்கி
நாளைக்கி அந்த டேட்டு அந்த அக்காகிட்ட சொன் னே இந்த மாரி மிஸ்டேக்கா இருக்குக்கான்னு
சொன்னாங்க
நான் லூஸு மாரி சி பி லு தப்பு கே எல் லயு தப்புன்னு சொல்லி ட்டே அப்ப க்கா சி பி ல எது தப்பு இல்லயே அப்பிடின்னு சொல்லுச் சு அப்புறோ நா இருங்க்கா வரே சொல்ட்டு அ சி பி ல போய் பாத்தம்னா சி பி ல கரெக்டா எயிட்டீன்த் ஜூன்தா இருக் எனக்கு வந்து இந்த கே எல் நா செக் பண்ணிதான போடுவ இந்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ள சேல்ஸு டேலியோட சேல்ஸு ஒன்னா இருக்கு ஆனா அப்ப டேட்டு மாறுனா அது முந்தன நாள்தான போய் உக்காந்திருக்கு
ம் நா அனிதா அக்காட்டதா சொல்லிட்ருந்தே அக்கா இந்த மாரி ப்டி நேத்தோட டேட் டேட்ல அவங்க போட்ருக்காங்க ஆ நான்தா ஜி எஸ் டி செக் பண்ணுவன் ஜி எஸ் டி லா ஒண்ணா செக் பண்ணுவனா அப்ப அதுல இதுல வந்துட்டு பதினேழுன்னு தான் வரும் இப்ப நம்ம டேலில மா த்துனா கூட
ஆ
ஆ அது இவங்க சொல்லிட்டாங்க நமக்கு தெரியும் அது பதினெட்டு டேக்குன்னு தெரியா போட்டுருச்சுன்னு விட்டாலும் உனக்கு ஸ்டாக் தேளிபோடும் போது ஏதாவது பிரச்சனை வ
அதுவும் தான் அந்த அக்கா வந்துட்டு ஆ அது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க து நம்மளா இருந்தா செத்து போயிருப்போம் ஆ அது பரவாயில்ல அது பரவாயில்ல நோட் மட்டும் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க
அப்புறம் என்ன சொல்லி எனக்கு என்ன பயனா நம்ம சொல்லாம விட்டுட்டு கடைசி இது மாச கடைசி அடு த்த மாசம் எண்டுல தான் செக் பண்ணுவோம் அப்ப வந்து மறந்துட்டு அந்த கு நம்ம தான் போட்டோம் அப்படின்னு சொ அ பில்லிங் வேற நானே என்னை நோண்டி நோண்டி கேட்குமோன்னு
அதுவும் நம்மளுக்கு விட்டு வாங்கி முடிச்சுட்டு தான் அது நா
நான் அ அப்புறம் கண்டுபிடிங்க யார் போட்டான்னு தேடி நம்ம உட்காந்து சர்ச் பண்ணி தேடி காலையில ஃபோன் பண்ணி கூப்ட்டுருக்காங்க இந்த நாள் நான் லேட்டா தான் வந் தேன்
ஆ அது
ம் அண்ணா கூட கடைசி வரைக்கும் வரனுமா கையில குடுத்தா இரு அண்ணா கூட ம்
ஹலோ
அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் நான் அப்புறம் நனைச்சு நான்னு சரி தங்கச்சி சொல்றேன்னு சொல்லிட்டே இருந்தாள சரி அவளே வந்து சொல்லட்டும்
அப்புறோம்க்கா இந்த டூக்கன செக் பண்ணேன் அதுல வந்து ரிலையன்ஸோட ஒன்னு மட்டும் டேலில இல்ல
பர்ச்சேஸ்ஸா
ம் பர்ச்சேஸ் கேயல் ஓடதுல
பண்ணியா
அது அந்த டூ